ஹலோ
சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா
உம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்
பசங்கல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
இன்ன ஃபோனே பண்றது இல்லையே நீங்க
ம் அ எங்க எனக்கே டைம் கெடைக்கல வேலயாருக்கு
அப்டிங்களா நானு இப்பதா ஃப்ரீயான இப்பதான பசங்களுக்கு ஸ்கூல் தொறந்திருக்கு சோ இந்த லீவுக்குல்லா வந்து நாங்க கொஞ்சோ ஊருக் போய்ட்டோ
க
நாங்க ஒரு ட்ரிப் படிச்சு பாக்கலான் சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப் மாரி போய்ட்டு வந்தோ கேரளா போனோ கேரளா போயிட்டு சூப்பரா இருந்துச்சுங்க இங்க வந்து பஸ்ல தா போனோ அங்க போயிட்டு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட பாத்துட்டு அங்க இருந்தா அப்படியே கேரளா போனோமா
ம்
செம்ம மலைப்பகுதி அந்த பசுமையா இருந்துச்சு பாக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க
ஆமா அந்த பசு அந்த ஆ பச்சைய பாத்தாலே டே ரொம்ப
ஆமா போற வழி ஃபுல்லா வந்து ம்ச் ஒரே ம நால அப் அப்புறோ அந்த ஹில்ஸ்ல ஹில்ஸ் ஸ்டேஷன் தானே அது அதொலா பெண்டு ஆகி போகும்போது அந்த மிஸ்டு தெரியிறது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு அதுவும் பஸ்ல வேற போனோமா சோ விண்டோ சீட் வேறையா சூப்பரா இருந்துச்சு பாக்குபோது
ஆ அதேன்னா ரொம்ப டிராவல் அதிகமா இருந்துச்சா டிராவல் டைம்மு
ஆ இங்கேந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போம்போது கொஞ்சு அதிகமா தெரியு நாங்க போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு தானே அங்க இருந்து கெளம்பி போனோ அதால அங்க இருந்து ரெண்ட அவர் தா தேனி தெரியுமா உங்குளுக்கு
ஆ கேள்விப்பட்டிருக்கே
ஆ தேனில அங்க இருந்து வந்து ரெண்டு அவர் நா கேரு ல்லா அதானால எல்லாருமே போகணு அப்படின்னு சொன்னதால காலையிலயே கொஞ்சூ சீக் சீக்கிரமா எழந்து கிளம்பிட்டோ அங்க வந்து வந்து நெறையா ம்ச் அந்த போட் ரைடு இருக்கு இல்லையா அதுதா மெயினா அங்க போவாங்க சோ அதுக்காக போனோ இல்லைங்க அதுதா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு ஸ்டேட்டஸ் பாத்துட்டு வந்து இந்த ட்ரிப் பத்திதா கேட்டுட்டு இருக்காங்க எங்க போனீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லில அந்த ஹில் ஸ்டேஷன் வீடியோலா
உம் நானுமே பாத்தே நல்லா இருந்துச்சு நா கால் பண்ணன்னனு இருந்திருந்தே அதுக்குள்ள டைமே இல்ல அதா நீங்களே கால் பண்ணிட்டீங்க
அப்டிங்ளா ஆனா போட்டிங்தா போனோ ஆனா போட் டிங்ல வந்து ஆல்ரெடி ஆளு நறைய பேர் ஃபில் ஆயிட்டாங்க நாங்க போனதே காலையில ஒரு ஏழு மணி இருக்கும் அதுக்கு முன்னா ப்டே நறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்ளா போல
அப்ப டைமிங் இருக்கா
ம்மா காலையில ஒம்போத்துர மணியா அதுக்கப்புறோ அத விட்டா மத்தியானோ ஒரு ஒன்னே முக்கால்க்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல
ஓ அப்போ காலை ஒரு ஷிஃப்டு ம ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்
ஆமா ஆமாங்க காலையில புக் பண்ணி ட்றாங்க பாருங்க அந்த ஆளுங்கள்ல்லாமே கியூல நிக்கிறாங்களா
அப்போ போட்டிங்க்கு வந்து புக்கிங் புக் பண்ணா தா நம்ம ம் போ முடியுமா
பண்ணியிற்ணு டிக்கெட் வாங்கிட்டா தா அங்க நமக்கு வந்து உள்ள அலோ பண்ணுவாங்க அதுவு இல்லாம ஒடனே உள்ள போயி ட முடியாது அந்த கியூல நீங்க சேஃப்டி செக் நீங்க எல்லாமே பாத்து ஏன்னா ஒரு போட்டுக்கு எரநூறு பேரு அப்ப நமக்கு வந்து நாலு போட்டு போகுது அ நாலு போட்டுக்கு எட்நூறு பேர் போறாங்கல்ல சோ எட்நூறு பேருக்கான சேஃப்டியும் அவுங்க பாக்கணு
அதனால புக்கிங் புக் பண்ணிட்டு தான் போ கூட்டிட்டு போறாங்களா நா நீங்க சொல்லவு நா ஏ நச்சே சேரி அ அந்த சும்மா போய் புக் பண்ணாம எந்த ப்ராசசும் இல்லாம வந்து ஆளுங்க
ஆ ஆ அது வந்து நமக்கு சின்ன போட்டு அதுல வந்து ஒரு பத்து பேர் அப் ப்டிதானே போ முடியும்
ஆ நீங்க சொல்லோமே நா அப்
எங்க நீங்க சொல்றீங்கன்னா இந்த முட்டுக்காடு அங்கல்லா இருக்கும் சென்னையில வந்து முட்டுக்காடு அங்க சைட்லா வந்து பாத்தா நமக்கு பத்து பேர் போறா மாரி பதினஞ்சு பேர் போறா மாரி போட் இருக்
ஆ அப்பதா நெனச்சாப்புல னா நீங்க சொல்லோன்னா ஏன் புக் பண்ண பண்ணனுன்னா நா டீட்டெய்ல் கேக்குறே
ம் இது வந்து அப்புடி இல்லங்க ஏது அந்த ஜாக்கெட் எல்லாருமே போடணு போட்டாதா ஏனா ஒரு தர் போட்லன்னா கூட ஏதாவது ஒரு அ அசம்பாவிதோ நடந்தா அது ப்ராப்ளம் ஆய் வெயிலா ஒரு பேர்சன் போடலனா எதோ வா அவ்ங்களுக்கு தான ஆமா ரூல்ஸ் அவ்ங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க அதுவு இல்லாம கேர்ளால இன்னு வந்து நம்ம க்யுலதா ஒரு ஒரு இது நம்ம இப்போ நம்ம ஊர்லலா பாத்தீங்கனா பக்கத்துலலா பூந்துலா போவாங்கள ஆளு இங்கெல்லா அப்டி கெடையாது அவ்ங்க லைனா வர்ணு ஒவ்வொருத்தவ்ங்ளு வந்து க்யூல தா போகணு அதே மாரி வெளிய வரணுனா கூட க்யூல தா வரணுன்றாங்க
அது நல்ல அது நல்லது தான இப்ப வந்து யாருக்கு எந்த தொல்லையு இருக்காது ஆஹ் அதா அது
இன்னோன்னு க்ளீனா இருக்கு ரோடே அஹ் அங்க வந்து குப்ப போட்டா கூட ஃபைன் போல நம்ம வந்து குப்ப அங்க கூட ஒரு இது வச்சிருக்காங்க ஆஹ் அந்த பாஸ் கேட்லதா போடணு நம்ம கீழ போட்டா கூட பா பாப்பாங்க போல ஏனா அவ்ளோ செக்யூரிட்டி வேலன் சொ பண்ணிருக்காங்க இந்த மே அந்த கொரங்குங்க எல்லா அதிகமா இருக்கு இந்த எடத்துல அப்ப அதுக்கேத்த செக்யூரிட்டிலா போட்ருக் அஹ் வேனா யாரோடு சின்ன பசங்க வயசானவ்ங்களா அதிகமா இருக்காங்கல்ல வராங்கல்ல டூரிஸ்டுக்கு
ஆமா
பண்ணிடுவோம் இந்த பொருளெல்லா கைல வச்சிருந்தா புடுங்கிடு
ஆமா முன்னாடிலா வந்து அப்டித்தானே பேசுவாங்க இந்த குற்றால அருவி சைட்லா போனா கொரங்கிருக்கு அதுக்கார் எல்லாத்தையு புடுங்கிக்கிரு அப்டின்னு ஆஹ் அதா அப்டி புடுங்கிக்கிரு அப்டின்னு சொல்லி கூட பயப்புடுவாங்க எதுவு எடுத்துட்டு போ அதிக பயப்புடுவாங்க
ஆமா அத விட செரி ஓகே அது அஹ் மிஸ் பண்ணிட்டோ அதனால ஒன்னே முக்காலுக்கு வந்து அடுத்த போட்டிங்ன்னு சொன்னாங்க அவ்ளோ நேர வெயிட் பண்ண முடியாது எங்களால அதெல்லா என்ன பண்ணிட்டோ ஆஹ் கொலந்த பசங்க எல்லாருமே போனோமா வெயில் வேற அங்க கொஞ்சோ ஆனா பரவா இல்ல ஒரு லேட் ஆ ஆக ஒரு பதினோரு மணியாக கொஞ்சோ இதுவாக ஆரம்பிச்சிச்சு வெயில் வர ஆரம்பிச்சுச்சு சரி ஓகே நம்ம வந்து கிளம்பி ர்லா அப்டின்ட்டு அங்க மட்டும் சு சுத்தி பாத்துட்டு போட்டோ எடுக்க சூப்பரா இருந்துச்சுங்க அந்த பிளேஸ்லாம் ஆஹ் மலப்பகுதியா ஃபுல்லா பசுமையா இருந்ததா போட்டோ எடுக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்டின் நாங்க கெளம்பிட்டோம் ஒன்னே முக்கால் வரைக்கும் வெயிட் பண்ல ஏன்னா ஒன்னே முக்கால்னு சொல்லுவாங்க நம்ம திருப்பி போட் வந்துட்டு திருப்பி நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒன்னே முக்காலுக்கு நம்ம கிளம்பனும்னா கியூல்லாம் போயி அரேஞ்ச் ஆறதுக்கே எப்டியும் ரெண்ர மூணியிடும்
ஆஹ் கண்டிப்பா ஆயிடும் அப்புறம் அது நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வரதையும் பாக்கணும்ல
ஆமா இன்னொன்னு எனக்கு போட்டிங்னா கொஞ்சோ பயோதாங்க
அது உங்களுக்குன்னு இல்ல எல்லாரு குமே பய
ஆமா இல்ல அப்பல்லா நா போயிருக்கே அஹ் காலேஜ் படிக்கும் போதெல்லா போயிருக்கே இப்பதா கொஞ்சோ பயமா இருக்கு பசங்களு ஆசப்படுறாங்க தெரிலேயே திடீர்னு ஏதாச்சு ஆயிடுச்சுனா கவுந்துருச்சுனா அந்த மாரிலா பயமா இருக்கா பையன வேற வெச்சுட்டிருக் கே பாவோல்ல அதால வந்து வேண்டா எதுக்கு விபரீத முடிவு ஆமா நம்ம மட்டுனா துணிஞ்சுப்ப நாலா நா மட்டு இருந்தா துணிஞ்சு எல்லா ரைடுக்கு போயிடுவே போட்டிங்லா போயிடுவே இப்போ கொஞ்சோ எல்லாத்துக்குமே யோசிக்க வேண்டியதா இருக்
பசங்கள வச்சிருந்தாலே எல்லாத்துக்குமே யோசி
அது ஒரு க ஒரு சைட்ல கேன்சல் ஆனது து நல்லா ஓகேப்பா கொஞ்சோ வெளிய சொல்லிக்காட் யோ மனசுக்குள்ள ஓகே நல்லாதா இருந்துச்சு பரவால நம்ப பயந்துட்டே வந்தோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க மட்டு சுத்தி பாத்துட்டு ஃபோட்டோலா எடுத்துட் டு அப்டியே கெளம்புனோ அப்ப வரும்போது வெளியே நெறைய பேர் இருக்காங்க அந்த ஜீப் சவாரி அப்றோ சைட் சீயிங் அதுக்குல்லா கேக்குறாங்க ஜீப் சவாரிலா போனா இன்னு சூப்பரா தா இருக்கு ஆனா அது எப்டின்னா தண் நீல்லலா போவோ ஜீப்பு
அப்டி எப்டி போவோ தண்ணில
அந்த இதெல்லா ஓடுதுல அந்த அறிப் கீல அந்த வாட்டர் ஓடுது பருங்க அந்த மலையோட சேந்தா மாரிலா சுத்தி காட்டுவாங்க அந்த ஜீப்லயே வந்து விலங்குகளல்லா சுத்தி காட்டுவாங்க இப்ப நம்ம போட் ஆஹ் போட்ல போய் நாங்க நம்ப பாக்குறோ பாத்தீங்களா அத வந்து ஜிப்லயே சுத்தி காட்டுவாங்க
ஆமா அதுக்குன்ன ச பிளேஸ்சு அலாட் பண்ணி வெச்
ஆமா அது வந்து மூவாயிரூபா சொன்னாங்க மூவாயிரூபா கொடுங்க அஹ் ஒரு நாள் ஃபுல்லா அது சை செரிங்க டைமிருந்தா போய்ட்டு வந்திருக்கலா
இப்ப மூவாயிரூபான்றது ஒரு ஆளுக்கு கையில ஒரு ஃபேமிலிக்கே
ஏலு பேருக்கு சொன்னாங்க ஆஹ் நாங்க மொத்தோ ஏலு பேர் இருந்தோ அஹ் பையனோட சேத்து எட்டு பேரு அவ கணக்கில்லல்ல குட்டி பைய தானே அதால பெரிய வங்க மட்டு ஏலு பேரு சோ ஏலு பேருக்கு சேத் மூவாயிரூபான்னு சொன்னாங்க ஆனா கம்மி பண்ணாலு வந்துருப்பாங்க ஆனா என்னன்னா டைம் இல்ல அங்க அது ஒரு ஒன் டே போயிடு அங்கயே
உம்
சோ அதாலதா சரி ஓகே இன்னொன்னு வந்து நம்ம ஈவினிங் டைம்ல சுத்தி பாக்கக் கூடாது அந்த காட்டுக்குள்ளலா
ஆமமா அது கொஞ்சோ ரிஸ்க்கு தா
மார்னிங்கே வந்து நம்ம அந்த போட்டுக்கு வெயிட் பண்ண நேரத்துக்கு போயிருந்தா கூட கரெக்ட் கரட்டா இருந்திருக்கு அதெல்லா என்ன பண்ணிட்டோ பாத்தோ ஆலப்புழா அங்க வந்து கேரளா சைட் இங்க எல்லாமே போட்டு வச்சிருந்தாங்க அப்புறோ அவுங்ககிட்டயே இல்ல எங்களுக்கு இத்தன மணிக்கி பஸ்ஸு நாங்க வந்து ரிட்டன் போகணு அஹ் நீங்க வந்து ஒன் டேனாக்கா செரி ஓகே ஹப்ஃடே எடுத்துக்கோங்கன் சொன்னாங்க ஹாப்ஃடேனா கூட வந்து திருப்பி எங்களால வந்து போக முடியாது அப்டின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த நீ கேரளானாலே சிப்ஸ் தான அதால அங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கிட்டு அங்கருந்து கெளம்பிட்டோ ஏனா அங்கருந்து திருப் இதுல நாங்க மதுரைக்கு வேற போகணுமா அதனால கொஞ்சோ சீக்கிரமா கெளம்பனாதா முடியுன்னு சொல்லி அங்கருந்து கெளம்பிட்டோ சேரிங்க கொஞ்சோ வேலருக்கு நா அப்புற மா பண்ணட்டுமா
ஆஹ் செரி செரி செரி பாருங்க ஆஹ்